ஆ வணக்கங்க ஏங்க நல்லார்க்கிங்ளா
நல்லார்க்கே நீங்க எப்டிருக்கிங்க
ஆ நல்லார்க்கே
ம் நா பேஸறது நல்லா கொஞ்சோ சவுண்டா கேக்குதுங்ளா உங்குள்க்கு
ஆ கேக்குதுங்கள
ஓ சரிங்க தோழி இல்ல ஒரு சிலப் பேரு எப்டின்னா நா பேசுற சவ் வாய்ஸ் மட்டு கம்மியா கேக்குது அப்டின்னாங்க அதனாலதா செரி உங்கள்ட்ட கேட்டுக்கலா அப்டின் ப கேட்டங்க தோழி
ஆ நல்லாரு நல்லா கேக்குதுங்க உ நானு கொஞ்சோ ஸ்லோவாதா பேசுவே ரெண்டு பே ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆயிடுச்சு
ம் செரிங்க தோழி என்ன சமையல் ஒங்க வீட்ல
கீர குழம்புதா பண்ணிட்டு இருக்கேங்க
கீர என்னங் கீரங் தோழி
மண தக்காளி
ஓ அம்மாங்க மணத்தக்காளி சாப்ட்டாதா ஏதோ வயிறுவலி அல்சர்கள்ல்லா நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ அது வீ அம்மா வீட்டு தோட்டத்துல இருந்தது அ சரிட்டு அத எடுத்துட்டு வந்தே ஊர்ல இருந்து சரி அதுவே சமைச்சிடலா
ம் ம் பரவாயில்ல ஆனா நீயாவது வீட்ல சமைக்கிறீங்க எங்க வீட்லெல்லா மணத்தக்காளி பேரு கேள்விப்பட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க
ஆஹ
ஆனா அது நல்லதுதா ஒடம்புகு அல்சரு சாப்
ஆம் புண்ணு வராதுன்னுவாங்க
ஆ வயித்து புண்ணல்லா ஆறிரு அது பச்சையா சாப்டுவாங்களாமா அந்த மணத்தக்காளி கீரையோட எல வந்து பச்சையா சாப்பிட்டா அந்த வாய்ப்புன்னா இருந்தாலு செரி வயிர்ப்புனா இருந்தாலு டக்குன்ன ஆறிருமா
ஆ அது பத்தி தெரில ஆனா அந்த பழ வந்து கருப்பா குட்டி குட்டி சா குங்க அது நல்லா இருக்கு அது கொஞ்ச கொஞ்சோ புளிப்பு தன்மையா இருக்கு அது வேணுமனா சாப்ட்டு பாத்துருக்கே எ பச்ச எலையா சாப்ட்டு பாத்துருக்கே
சின்ன கொழந்தையா இருக்கும் போது எப்டின்னா சின்ன பிள்ளையா அப்டி ஸ்கூல் ல்லா போகுல்ல அந்த மாரி இருக் இருக்கும்போதுனா இந்த வீட்ல பறிப்பாங்க அம்மா வீட்டுல அப்ப என்ன பண்ணுவோன்னா
அவிங்க எப்படா பறிச்சு போடுவாங்க எப்படா எங்கடா கண்டுபிடிக்கலானு தொலவிட்டே இருப்பே அந்த கீர கீர கட் கட்டு இருக்குல்ல இந்த கீர கட்டுக்குள்ள அங்கங்க தான இருக்கு தேடுவே நா அப்டி தேடுவே எங்கேயாவது இருக் கோ அப்டினு அதெல்லா ஞாபக இருக்கு இப்ப
ம் நீங்க என்ன சமைச்சீங்க
நா தம்பிக்கு வந்து வெண்டக்கா சாப்பாடு வெண்டக்கா பொரியல் மாரி செஞ்சு சாப்பாடு போட்டு களறி கொடுத்து விட்டுட்டே சும்மா சிம்பிளா வாங்கு இப்பதா எல் கே ஜி போய்
ஆ ஆனா அது வளவளப்பு தன்ம இருக்காதுங்களா சாப்ட்டுருவானா
ஆ சாப்ட்ருவா நா செய்றது வந்து வளழப்பு அவ்ளுக இருக்காது நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி ஆ வெறும் கடாய் இருக்குல்ல
ஆ
கடையில வந்து எண்ண எதுமே ஊத்தாம வெறு கடாயிலயே போட்டு ஃபர்ஸ்ட்டு சும்மா அந்த பாவக்கா இது பண்ணுவாங்கள வருப்பாங்கள வெறுதா அந்த மாரி அந்த வளவளப்பெல்லா போயிரு அதுக்காக அந்த மாரி பண்ணி எடுத்துடுவே எடுத்து அந்த வ அந்த கடாய நல்லா கழுவி அலசிட்டு
ம்
திருப்பி மறுபடியு வச்சு எண்ணெய ஊத்தி அந்த எண்ணெயில வந்து து வெண்டக்கா கட் பண்ணியிருக்கல்ல வதக்கிருக்கன்ல அந்த வெண்டக்கா மறுபடி போடுவே பஃஸ்ட் நா நார்மலா வதக்கனே அடுத்து மறுபடியு அந்த எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு
அ
எடுத்து வச்சட்டோம்னா அந்த வளவளப்பு இருக்காது எடுத்து வச்சுட்டு அந்தே அந் எண்ணெய்ல கடுகு அந்த நார்மலா போடுவோல கடுகு வெங்காயோ இதெல்லா போட்டுட்டு டு அந்த எண்ணெயிலேயே இது போட்டுருவே மொளகா பொடி உப்பு அந்த இதல்லா போட்ற்றுவே போட்டுட்டு அப்றோ தக்காளி
ஆ
தக்காளிய போட்டு நல்லா அது அதுதா கிரேவி கொஞ்சோ ஓரளவுக்கு சாப்பாட்ல டு வச்சுக்கோங்கலே இல்லனா சும்மா ஒட்டாதுல அ அதே எண்ணெயிலேயே மொளகாத்தூளு மல் அந்த மல்லித்தூள் மஞ்ச தூள் எல்லா போட்டோம்னா கொஞ்ச நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இல்லின்னா ஒட்டாதுங்க
ம்
அவனு என்னோட பையனுக்கு எப்டின்னா ஆ ச் நல்ல கலரா இருக்கணு பாக்கவே அட்ராக்ட் பண்ணணு அப்டியே சாப்பிடணு போல இருக்கணு அப்டி எதிர்பார்ப்பாங்கே ஆன பால் குட்டிநூண்டு இப்பதா எல் கே யு கே ஜி போறா ஆனா எனக்கு எதிர்பாப்பாங்கே அவ எனக்கு அது மாரி வேணு இப்ப சின்ன கொழந்தைங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ச் ஏதாவது குடுத்தோ சமைச்சு குடுத்தோம்னா சாப்ட்டு பார்த்தாதானே அந்த சுவை தெரியு ஓ இது நல்லா இருக்கு எனக்கு இது பிடிக்கல வேணா அப்டிம்பாங்க ஆனா என்னோட பைய எப்டி தெரியுமா சாப்பாடு நம்ம சமைச்சு கொடுப்போ முஹந்து பாப்பா முஹந்து பாத்துட்டு எனக்கு வேண்டாமா இது நல்லால்ல
அஹ அவ்ளோ இப்பயே இப்பயே அவ்ளோ சமையல்கல நீபர்ன ஆயிருவோ போல இருக்கு மோந்து பா்த்திட்டு
ஆனா என்னக்குனா ஏன்னா இவ சாப்பிடணு உடம்புக்கு நல்லது நா பாத்து பாத்து செய்வங்க சொல்லப்போனா எனக்கு அவளுக்கு சமைக்க தெரியாது நானு செல்லுல யூடியூப் பா பே வீட்ல கேட்டிட்டு சமைப் பே இத தெரிஞ்சவைங்க கிட்டலா கேட்டு சமைப்பே எப்டி செய்யணு அப்டின்னு அவ்ளோவு பாத்து பாத்து நா செய்றே மோந்து பாத்துட்டு ஒரே வார்த் எனக்கு வேண்டாமா எனக்கு பிடிக்கல அப்டி பா பாருங்க அப்டியே கோபமா வரு அப்டியே மண்டைலே ஒரு கொட்டு வச்சு வச்சிர்லா போல இருக்குங்க என்ன பண்றது ஆனா சாப்பிட மாட்டா கடைசி வரைக்கு நம்ம ய் எவ்ளதா கம்பல் பண்ணா சாப் சாப்பிடவே மாட்டா எனக்கு அவன்ளுக்கு ஹோம் ஒர்க் எல்லா இந்த வீட்டு பாடோல்லா கொடுப்பாங்கல்ல
ஆ
அப்பெல்லா வந்து எனக்கு எப்டி இருக்குனா ஆஹ் நா அவ எழுத போது வந்து நா பக்கத்திலயே இருக்க மாட்டே ஏன்னா நா இல்லைனா அழகா எழுதுவா நா இருந்தே அப்டின்னா என்கிட்ட வாய் பேசிக்கிட்டே இருப்பா எழுத மாட்டா அதனால அவ எழுத போது மட்டு எழுந்துச்சு எங்கேயாவது எதாவது வீட்டு வேல செய்றது கோயில எங்கேயாவது வெளியே போயிருவே
ம் ம்
அவ எழுதி முடிச்சதுக்கு அப்பறோ தா நா இது பண்ணுவேனா
ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் பசங்கலா சொல்லி் கொடுத்தா தா பசங்க இதா ஆவாங்க அப்டின்னுவாங்க கூடிய உட்காந்து சொல்லிக் கொடுக்கணு
ம் அது வந்து எப்டின்னா அவங்கே ஸ்கூல்ல வந்து அ என்னென்ன ஹோம்ர்க்கோ அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க
ஆ
சொல்லிக் குடுத்துதா வீட்ல இதே ஹோம் ஒர்க் மறுபடி குடுப்பாங்க அப்டி எழுதுனா தான டக்குனு அவனக்கு புரியு எக்ஸாம் டைம்லா ஒன்ஸ் நம்ம படிச்சாவே போதுல்ல அந்த மாரி ஆயிரு அதனால அவ இது மேதி சொல்லி் குடுத்தா தாட்டி விடுவாங்க வீட்டுக்கு
ம்
நாங்க வந்து அந்த பேஜ் மட்டு எடுத்து குடுப்போ இந்த இதுல வந்து இப்டி எழுதணு இதுனா சர்க்கிள் போட்ணு வட்டம் போட்ணு இதெல்லா மேட்ச பண்ணணு அப்டின் நம்ம சொல்லிட்டா நம்ம பேச்செல்லா எடுத் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஞாபகத்தமா ஏதாவ்து அந்த பென்சிலு இரேசரு அந்த பேஜு பேஜுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிர்ணு அவிங்க டக்குன்னு எடுக்கிற மாரி ஆ அந்த மாரி நா வச்சுட்டு நா போயிருவே வெளியே அவிங்களுக்கு ஏதாவ்து தெரியல அப்டினாதா கூப்பிடுவாங்க இல்ல அப்டின்னா எல்லாமே முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு அழகா இருக்காமா அப்டின் வந்து காட்டுவா அவனுக்கு வந்து நா அழ இருக்குன்னு அவனுக்கு வந்து ஒரு கையில ஒரு ஸ்டார் போடுவேங்க எப் போமே அவ ஹோம் ஒர்க் முடிச்ட்டானா நார்மலா லெட்ட இருகுள்ள ஒரு ப்ளூ கலர் லெட்டு கருப்பு கலரு அந்த மாரி லெட்டுல அன் உ அவனோட கை இப்டி மடக்னோமுனா அந்த கட்ட வெரலுக்கு மேல இருக்குல்ல
ஆ
அந்த எடத்துல ஒரு ஸ்டார் போடுவே அவனுக்கு அதுக்கோசரமே உக்காந்து வேக வேகமா எழுதுவாங்க அ து அழகா எழுதுவாங்க அவிங்க மிஸ்ஸுக்கே பிடிக்கு மிஸ்ஸே சொல்லுவாங்க என்னடா புக்குல இருக்றது அப்டியே காப்பி பண்ணிட்டு வார நீ ஏதாவ்து அச்சு கிச்சி வீட்ல வச்சிருக்யாடா அப்டிம்பாங்க
எ எங்க தங்கச்சி பசங்களுக்கு இந்த மாரி சொல்ல சொல்றே இருங்க ரொம்ப ஒரு மண் நேரோ உக்காண் ஓர் ஏடிட்டு இருப்பா பசங்க கிட்ட எதுவே மாட்டேன்றாங்க டார்ச்சல் பண்வாங்க நைட்டு நா அப்ப கூட சொன்னே சீக்ரோ யாரு ரெண்டு பேர்ல எழுதுறீங்ளா அவங்ளுக்கு துட்டு குடுக்குறே அப்டின்னே பின்னாடி சின்ன பைய முடிச்சுட்டா சின்னவா இப்பதா யூ கே ஜி போறா பெரியவே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறா போலுக்
ஓ செரி செரிங்க
அவ்ன அப்டின்னும் போது செஞ்சாங்க ஆனா அவளுக்கு அந்த டெக்னிக் கூட தெரியவே இல்ல ஓ எழ்றா எழுதுறா எழுதுறாங்க
ம் இல்ல அப்ப நம்ம கத்திட்டே இருந்தோமனாஸ் கூல்லயு திட்றாங்களா கத்துறாங்க நம்மளு வீட் ல வந்து அப்டி கத்தனும்னா அவளுக்கு ரொம்ப மைண்டு அப்செட் ஆயிருங்க பண்ண மாட்டா நா வந்து அ எப்டின்னா கோவ படுவே அ எப்டின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ பேசுறத கேட்டா நம்ம ஒரு வார்த்த பேஸ் நம்ம நூறு வார்த்த பேசுவா நம்ளால எ நம்ளால ஈடு குடுக்க முடியாது வாய் வலிக்குங்க கேள்வி மேல கேள்வி கேப் பா
ஆ ஆன் ஆன்சரு அதுக்கு நம்ளுக்கு தெரியா
அ இல்ல அவ எப்டின்னா ஆ நறைய தெரிஞ்சுக்குணு ஆசப்பற்றா இந்த வய்சுல எப்டினா அது ஏ அப்டி பண்றாங்க எதுக் அப்டி பண்றாங்க எதுக்கு வந்தாங்க எதுனால அந்த புண்ணாச் சே தண்ணி குடிக்கற்துனால அந்த கொப்பள வந்துச்சா அவ்னுக் அவுனுக்கே தோணுது அவனுக்கே தெரியுது
நல்லா யோசிக்கிறாங்க நல்லா பெரியளா வருவா கவுலப்படாதீங்க நறிய யோசிக்கிறா
ம் ஆனா நாம பாத்தீகு தமிழ் சொல்லே கேக்குறாங்க அத்னால எந்துர்ச்சு ஓடிருவ நாலா பக்கத்துலயே இருக்க மாட்டே நா எந் எதுக்கு நா அப்டி கோ பழக்கி உட்டனா இப்ப நா வீட்ல இருக்க ஓகே திடீன்னு நா இப்ப நா வெளிய எங்யாவ்து வேலைக்கு போறே எதாவ்து ஒரு வெளிய வேல அப்டின் நா வெளிய போயிட்டன்னா அன்னக்கு நா வீட்டுக் வரதுக்கு லேட் ஆயிர்ச்சு அப்ப நா இல்ல அப்டின் அவ ஹோம் ஒர்க் எழ்தாமா தூங்கிருவான்ல அத்னால நா இருந்தாலோ இல் இல்லினாலு அந்த ஹோம் ஒர்க் அவனோட ஒர்க்க்கு நா அவந்தா பண்ணனு
ம் பரவால்லைங்க நல்ல ட்ரைனிங் குடுக்குறீங்க
ஏங்க அதல்லா மூணு வய்சுலேந்தே கான் கன்ட்டின்யூ பண்ணிருக்கேங்க நானு
அ இல்ல ஆனா இவ்ளோ இது வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறதே இல்ல அவுங்க கீழ ரொம்போ மெனக்கெட் டு அவுங்களு டென்ஷன் ஏத்திக்கிறாங்க பசங்ளுயு டென்ஷன் பட்த்தி உட்டுற்றாங்க ஒரு சில பேரன்ஸ் எல்லா நீங்க நல்லா பண்றீங்க பைனுக்கு
ஆமாங்க அது கொஞ்சோ எப்டினா கஸ்ட்டோந்தா ஆனா பழகிர்ச்சுன்னு பாருங்ளே இப்பல்லா
இல்ல அவுங்கோ ஒரு ஒர் ரெண்டு மூணு டைம் அவுங்க பழகிட்டாங்ன்னா அ இன் மேலுக்கு அம்மா இல்லையன்னா கூட நம்ம நம்ம வேலய நம்ப செஞ்சுக்குணு அப்டின்றது சின்ன வய்சுலந்தே வந்ததுன்னா அது பெரிய வய்சு வரக்கு அப்டே கண்ட்ன்யூ ஆகு
ம் ம் இப்போமேங்க நான் இப்ப சாப்புறதுக்கலா வந்து சோ என்னா தெமர்மா சொல்லி வெப்பே நீ ஒழுங்க சாப்புல்லேனா ஒங்க நா மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணிருவே அவ்வளதா ஒட் டுனே மா நா சாப்புறம்மா எங்கே அவ எனக்கு பயபுட மாட்டாங்க எங்க அவரு எங்க வீட்டுக்காருக்கு பயப்புட மாட்டா ஒங்க மிஸ்க்கு நா ஃபோன் பண்ணிருவன் சொன்ன போத் ஏன்னா அவனுக்கு மிஸ்னா ரொம்ப புடிக்கும் ஆனா அந்தளக்கு பயம் இருக்கு அவனுக்கு அதுக்கு அவ சொல்லுவா வேகமா மா வேண்டாம நானே பண்ணிக்கிறமா மிஸ்ட்ட சொல்லாதமா அந்த பயத்துலே நாங்க அதவே கண்டின்யூ பண்ணியறது எதாவ்து பண்ணலேனா ஏ உங்க மிஸ்ஸுக் நா ஃபோன் பண்ட்டா அப்டினருவே ஒடனே அம்மா இல்லமா இல்லமா சாரிமா
அ நல்ல பைய திஷ்டி போடுங்க
ம் சரிங்க அதுவு என்னா பண்ணுவனா நா என்னா பண்ணுவனா தம்பிக் வந்து அ மிஸ்ஸோட பர்த்டேவா அதுக்கு ஏங்கிட்ட சொல்றா எனக்கு சாக்லேட் வாங் குடுங்க மிஸ்ஸுக்கு வந்து கிஃப்ட் குடுக்ணு ஏன்டா பர்த்டே வந்து மிஸ்ஸுக்கு தானே மிஸ்ஸு தான ஒனக் தர்ணு நீ ஏ கொண்டே குடுக்குற அப்டின்னா மிஸ்ஸுக்கு என்ன புடிக்கு அவிங்க குடுப்பாங்க எனக்கு மிஸ்ஸ புடிச்சிருக்கு நா மிஸுக்கு தர்ணுல்ல அப்டின் என்னை கேக்குறா
சேர் ஒ ஓகே தோழி பத்து நிமிஷ்க்கு மேல ஆய்ச்சு
ஓ சர்
அ அ அ ரொம்ப நன்றி அதே பண்ணுங்க அடிக்கடி கால்
கண்டிப்பா
அ சரிங் நன்றி
ம்